வணக்கம் எப்டி
வணக்கம் தோழி நா நலமா இருக்கே நீங்க நலமாருக்கீங்ளா
நா நல்லார்க்கே இன்னிக்கி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசப் போறோ
சொல்லுங்க தோழி
நம்ம வந்து இந்த நெகிழி பத்தி பேஸ்லா ப்ளாஸ்டிக் அத வந் து எவ் எல்லாத்துலுமே வந்து அத பயன்பட்த்தாம இல்ல பயன்படுத்துறாங்க என்ன ஒரு பாட்ல் எடுத்து தெர்ந்து குடிக்கிற பாட்லாந்தாலு செரி ஒரு சமைல் ப இதுல பாத்தீங்ன்னா ஒரு டப்பாக்லார்ந்தாலு செரி நீலந்துப்ப இந்த சமைல் ஆடருக்லான் பாத் திங்க நற்ய போ பேக் பண்றதுக்கு டப்பாங்களா வெச்சிருப்பாங்ள அந் மாரி அந்த அந்த ர நெகிலி வந்து அவ்ளோ ஒரு நச்சுட்டன்மையானது அவ்ளோ ஒரு ரசாயனங்கள்லா கலந்துதா அது செய்றது அது எவ்ள அது வந்து எல்லாரு ஆனா ஒரு சிலரால வந்து அது ரொம்ப வந்து குடுத்து அவுங்ளால அ ஒரு சிலர்க்கு வாங்க முடியாது அத்னால அதுதா ஆனாலு கொஞ்ச ஒடம்புக்கு நல்லது எது கெடுதல் எது கொஞ்ச நல்லா குவால்ட்டியான ப்ளாஸ்டிக்கு இருக்கு அத எடுத்து பயன்படுத்துனா கொஞ்ச நல்லாரு கோ ஏன்னா ஒடம்புதா ரொம்ப நல்லத் பத்ரமா நம்ம பாத்துக்குணு திடீன் புற்றுநோய்லா வந்துர்ச்சுனா ரொம்ப கஷ்
கண்டிப்பா தோழி இப்ப நானுமே அதா சொல்ற நடுவு அதாவ்து கொஞ்ச நாள் வந்து நம்ம கடக்கி அல் சின்னப்ளியா இருக்கட்டோ இல்ல வளந்ததுக்கப்பறமாருக்கட்டு நம்ம வீட்ல வந்து கடக்கி போனுன்னாலே ஒரு மஞ்சப்பை எடு து குடுப்பாங்க இல்லியா பை கொண்டுகுட்டு தா போவோ நம்ப ஆ எங்கியாது ஒரு கடைல டீ கடைலியோ இல்ல ஹோட்டல்லையோ அந்த மாரி எடத்துலதா ஒங்குளுக்கு ப்ளாஸ் திக் பைலா குடுக்க ஆரம்ச்சாங்க இப்ப நார்ம்லா ஒரு மலயே கட எடுத்துக்குட்டா கூட ப்ளாஸ்டிக் பைய குடுத் துட்டாங்க அது மக்களுக் வந்து ரொம்ப ஒரு மாரி எல்லாத்துக் புடுச்சிருச்சு அப்ப எங்க போனால் நீங்க கவர் குடுங்க நீங்க கவர் குடுங்க அப்டின்ற மர் அயிட்சு நம்ம வீட்ல டந்து பை எடுத்துட்டு பொய் உட்டுட்டு அவுங்கள்டே பைய வாங்ட்டு வர ஒரு சூழ்நல உண்டாய்ர்ச்சிப்ப இத வந்து நம்ம தா மாத்திக்கெணு வீட்லந்து போகயிலியே பை எடுத்துட்டு பெயிர்னு இல்லியா நம்ப வீட்லர்ந்து யார் நம்ம பைய வீட்ல இர்க்கவ்ங்க அராது கடக்கி போனாங்னா நம்ம சொல்லி கடைலர்ந்து க கடைக்கி போகும்போது பை எடுத்துட்டு போங்க பை எடுத்துருப்போங்க நம்ம தான் சொல்லி ஒர்த்தொவ்ங்லியு நம்ப அ கொண்டு வருணு அப்ப இது மாரி ல்லாருமே செஞ்சிட்டாங்கனா அ ப்ளாஸ்டிக்கு கொஞ்சொ குறைவா தான இருக்கு அவ்ங்க எவ்ளோவோ சொல்லியு பாத்தாச்சு ஆ ப்ளாஸ்டிக் பைக் பதுல கவரும் குடுக்க ஆரம்ச் அதாவ்து அதன்ன பேப்பர் பேப்பர் பை கூட குடுக்க ஆரம்ச்சாங்க ஆனா நாளையோடைல இப்ப பேப்பர் பையுமே கட் ஆயிட்டு திருப்பி ப்ளாஸ்டிக்கே வன்ட்டாங்க இதனால இந்த மா இந்த ஆடு மாடல்லா எவ்ளோ கஷ்டொந் தெரியுங்ளா பாவோ அ சாப்பாடு பே அதுதா சாப்பாடு வெக்கிற எடத்துல கூட அவுங்க அந்த ப்ளாஸ்டிக்க விக்கிறதுனால அதுங்க அதியு சேத்து முலுங்கிறதுங்க ஒரு இந்த சாக்கடை கலிவு நீர்லா இருக்கு பத்தீங்ளா அங்கலா பேய் பாத் அது பேப்பர் அப்டியே எப்டி சொல்ல தேங்கி நின்றுது இது நமக்கு கெடுதலு நம்மள சுத்தி இருக்குறவுங்ளுக்கு கெடுதலு இதுனால கெடுதல் தா உண்டாகுது அப்ப நல்லது எதுவோ அததா நம்ம பயன்படுத்திக்கெணு நாங்க தோழி லைன்லர்க்கீங்ளா ஆ
சொல்றதா சரி ஏன்னா அ சொல்ற மரி விலங்குகள்க்லா என்ன அறிவுங்க இருக்குது அத் துங்க என்ன கடைக்குதோ அத எடுத்து சாப்புடுது அப்ப அதுவு வாய்க்குல்ல பொய்சுனா அதுங்களுக் கு ஒரு கெடுதல் தன அத் அவுங்ளு ஒரு உரி உயிர்ஜீவன் தன அத் மேரி ஒவ்வொர் இப்ப கு குப்பைங்களுக்கே வந்து அ அதாவது பாட்டில் கண்ணாடி எங்களுக்குனு ஒரு குப்ப கொட் அ வேஸ்ட் கொட்றதுக்கு ஒன்னு இருக்கு அப்புறோ அ இந்த மாரி ப்ளாஸ்டிக்லா கொட்றதுக்கு ஒன்னு இருக்கு அ மெடிக்கல் அதாவது மருத்துவ கழிவுகள் கொட்றதுக்குன்னு ஒன்னு இருக் கு காய்கறிகள் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு சொல்லுவாங்க இது நம்ம இந்த மாரி இத வந்து நம்ம குப்பவண்டி குப்பகிட்ட குப்ப கொட்றவங்க கிட்ட கொடுக்கும் போதே வந்து பிரிச்சு கொடுத்தாவே வந்து நல் லாருக்கு ஏன்னா அவங்களுக்குமே அது கெடுதல் தா இல்லையா ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையு வெறும் க்ளவுஸ் எல்லா கூட யாரும் போட மாட் டன்றாங்க வெறு கையிலயே இருக்கறாங்க அல்றாங்க இதுல பிரிச்சு வைக்கிறாங்க எல்லா பிரிச்சு பிரிச்சு அவங்கதா வைக்கிறாங்க நம்மளோட கடம நம்ம தனியா பிரிச்சு குடுத் தாவே அவங்க அவங்களோட வேலைகள பண்ண அவங்கவுங்க அவங்களோட கடமைகள பண்ணாம அப்படியே மொத்தையு ஒரேடியா கொட்டி க்கறனால அதுவே வந்து அந்த எரிக்கம் போது அதுல இருக்க அந்த நச்சுத்தன்மலா வந் தா அத பக்கத்துல இருக்கவங்க சுவாசிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் நுரையீரல் பாதிப்பு தா வரும் அதா சின்ன பசங்களுக்கு வந்து பால்டபால்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டீல் பாட்டில் சின்னதே கம்மி கம்மி வெலைக்க இப்ப நல்லா ஸ்டீல் பாட்டில்லா கெடைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாரி இதுல ஊத்தி குடுத்தா பரவால்ல வெறும் ப்ளாஸ்டிக் டப்பாலியே குடுத்து குடுத்து அது கழுவ் நல்லா கழுவுவாங்க ஆனாலு வந்து அந்த வாட அதுக்குள்ளயே இருக்குறனால என்ன சொல்றாங்கனா அந் த பாட்டில் டிசீஸ் ஏதோ பல்லுக்கு வருது அப்டின்றாங்க அது குடிச்சிட்டே இருந்தாவே வந்து பல்லுக்கு ஏதோ ஒரு நோய் வர்து அப்டின் சொல்றாங்க அப்ப ஒவ்வொன்னு சின்ன சின்னதா நம்ம வந்து ரொம்ப ஒண்ணும் பாத்து பாத்து ரொம்ப ஒண்ணு நம்ம நம்ம ஒடம் புக்கு நம்ம ப பாத்துக்ட்டாதா வந்து அ வந்து நம் நல்லாருக்க முடியு நம்ம நல்லா நம்ம நம்ம ஒடம்பு செர்லனா அப்ற யார் பாப்பா இல்ல இன்னொருத்தங் ஒடம்பு நம்ப வீட்ல இருக்கவங்க யாராவது பண்ணாங்கனா வருத்தப்படுவோ அத்னால ஓ ஒவ்வொருத்ரோட கடமைகளு வந்து குடிமக்களா இருந்து ஒரு பொறுப்புகளா வந் பண்ணணு வெளி நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுத்துக்கும் தனியா ரோடல் ரோ ட்லியே சோறு போட்டு சாப்லாம் போல அந்த மாரி நீட்டா இருக்கு ஆனா நம்முளு பாருவே எங்க பாத்தாலு குப்பய கொட் ட்டிக்கிட்டு ஒரு ஈ முச்சிட்டு அதெல்லா நோய் தொற்றுதா வரும் அது மக்களுக்கு வந்து படிச்சவங்களு சரி படிக்காதவங்களு சரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதா இருக்கறாங்க எனக்கு தெரிஞ்சு
ஆமா தோழி கண்டிப்பா தோழி இப்ப அங்க வந்து ஒரு சட்டத்திட்ட நடவடிக்கல்லா உடனே எடுக்கறாங்கன்னு பயந்து மக் கள் குப்பைய வந்து அந்த டஸ்பின்ல தா கொண்டு போய் போடுவாங்க ஆனா நம்ம சைட்ல ஒரு நேரம் எப்ப அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அப்பதா ஆ வந்துட்டு களி அந்த நீங்க சொன்ன மாரி குப்ப வண்டியில வந்து ஆ மக்கும் குப்பை மக்காத கு ப்பைனு கொஞ்ச நாள் தா அந்த நடவடிக்கைையில இருந்துச்சே ஆனா இப்ப வந்து மறுபடியும் மக்கள் என்ன பண்ட்டாங்க எல்லா த்தையு ஒன்னாவே கொடுக்க ஆரம்பிச்டாங்க ஆனா இத முழுமையா எங்கு கடபிடிக்கிறாங்கன் பாத்தாங்கனா மருத்துவமனையில கடைப்பிடிக்கிறாங்க அத தோழி நா ஒரு ரெண்டு மருத்துவமனைக்கு போயிருக்கே அது நம்ம ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்கட்டு இல்ல அரசு பொது மருத்துவமனையா இருக்கட்டு இல்ல நார்மலா சாதா ஆ எப்டி சொல்ற த தனியார் ஆஸ்பத்திரியா இருக்கட்டு நா பாத்தே ஆ மூணு எடத்துலயும் அதாவது ஒரே நாள்ல பாக்கல ஒவ்வொரு தடவ நாங்க அங்க போறப்ப பாத்திருக்கே ஊ சிய வந்து அது ஒரு சிரஞ்சு போட்டுட்டாங்கன்னா அது ஒரு டஸ்பின்ல போடுறாங்க ரத்த காயமா இருக்குதுனாக்க அது ஒரு டஸ் பின்ல போட்றாங்க அப்றோ அந்த இதெல்லா பிரிக்கிறாங்கல்ல ஊசிலா அந்த பிளாஸ்டிக் கவர் மாரி இருக்குல்ல அத ஒரு கவர்ல போ ட்றாங்க அப்ப அந்த எடத்துல மூணுக்கு மூணு டஸ்பின் வச்சிருக்கறாங்க நா பாத்தே பரவால்ல இத வந்து வீடுங்கள்ல செய்யலா ஆனா ஆஸ்பத்திரில இத கடப்பிடிக்கிறாங்க இன்னு அது வந்து நடைமுறையில இங்கெல்லா இருக்கதா செய்யுது அப்டின்னு சொல்ட்டு முன்னயெல்லா எல்லா குப்பையுமே ஒரு இதுலதா போட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா இப் ப ஆஸ்பத்திரில எல்லா பரவால்ல மருத்துவமனையில அந்த மாரி தனித்தனியா பிரிச்சு போடுற ஒரு சிஸ்டம் அவுங்க இன்னு கடபுடுச்சுட்டு வராங்க மக்கள் நம்மளு அத மாத்திக்கிட்டு அத மாரி தொடர்ந்து செஞ்சா மட்டுமே மே ஆ பிளாஸ்டிக்க வந்து நம்ம வந்து குறைக்க முடி
ஏனா அது வந்து அந்த விதிமுறையா அவுங்க கடைபிடிக்கணு அது எது கண்டிப்பா ஏனா பாத்தீங்கன்னா இப்ப நடுவுல கூட நெறயா ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு எல்லா கழிவகளையு கொண்டு போய் அந்த கேரளாக்கு நம்ம தமிழ்நாடு கிட்ட அந்த எல்லையில வந்து மொத்த கழிவுகளையு கொட்டிர்றாங்க அப்டின்ட்டு கொஞ்சோ நடுவுல பிரச்சனயாச்சு அப்புறோ ஏதோ தொற்று நோய் எல்லா வந்து இது அதனால நெறயா போலீஸ் எல்லாம் போட்டு மாஸ் கெல்லாம் போட்டு பாதுகாத்துருந்தாங்க எதாவது ஒன் நடந்தாதா மக்களு அதிகாரிகளு வந்து அதுக்கு முக்கியத்துவோ குடுக்கறாங்ளே தவர முன்னாடியே வந்து அதுக்கு முக்கியத்துவோ குடுக்க மாட்டறாங்க அததா நீங்க சொன்ன மாதிரி ரி மஞ்சள் கலர் டப்பா பச்ச கலர் டப்பா நீல கலர் டப்பா செவுப்பு கலர் டப்பா இந்த மாரி கலர்ல வந்து நம்ம வீட்ல கலர் கலரா இல்ல க தனித்தனி கவர்ல ட எழுதி வைக்கலாமே எழுதுறதுக்கு என்ன பேப்பர் பெண்ணுன்னு யாக்குமே இல்லேன்னு அதுல எழுதி ஒட்டிட்டு இது இந்த குப்ப மக்குன் குப்ப மக்கா குப்ப நா அங்க இருக்குனு எனக்கு தெரிஞ்சு காய்கறிகள் கழிவுகள நம்ம வெளியிலயே கொட்ட தேவல்ல நம்ம இருக்கிற மரோ செடி கொடிகள் கொட்னாவே நல்ல உரோ
ஆமா அதுவே உரம்தா ம் ம் ஆமாந் தோழி
அதனாலதா நெறயா அந்த பிரைமரி சென்டர்ல அந்த செடி விக்கிற எடத்துல எல்லா பாத்தீங்கன்னா நெறயா அதுக்கு அந்த முட்ட ஓடு அ தெல்லா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலா சும்மா இதெல்லா வேஸ்ட்டா போறதோ ஒரு பொட்டாசியமோ ஒரு சத்துக்கள் நல்லா கிடைச்சாவே வந்து அதுல அந்த அ வர காய்க்கனி நல்லா இருக்கு நம்மளு சாப்பறவங்களு இயற்கையா சாப்பறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு எதுவு இருக்காது கெமி க்கல் இல்லாத ஒரு இயற்கையான பழங்கள் காய்கறிகளா இருக்கு அந்த மாரி ஆ ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி பண்றாங்க வேமி கம்போஸ்ன்னு சொல்லுவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க பெரிய தொட்டி மாரி இது பண்ணி அதுல அந்த குப்பைங்கள கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுல ஒரு எரிவாயு வரு அந்த கேஸ்ன்னு சொல்லுவாங்க எரிவாயு அது இது பிரிச்சு அதுக்கப்புறமா இத தனியா இது பண்ணி நெறயா ப்ர நெறயா ப்ராசஸ் எல்லா இரு க்குது ஆனா மக்கள் வந்து எல்லாத்துக்கு சோம்பேறித்தனோ ஆமா இது பண்ணணுனா கஷ்டோ எடுத்து வெக்கணும்னா கஷ்டோ அத கொண்டு போய் எந்திர் ச்சு போய் தட்ட எடுத்துட்டு போய் கழுவ போடுறதுக்கே கஷ் டமா இருக்குது என்ன பண்றது இப்பன்னு பாத்தா ஏ ஐனு ஏதோ வந்துருச்சுட்டாங்க அந்த ஏ ஐ வெச்சே எல்லாத்தையு பண்ணிக்கிறாங்க அதுக்கு எல்லா கண்டுபுடுச்சு அது இது பண்ணுது அதுவே சமைக்குது டீ கொண்டு போய் குடுக்குது சோ அந்த மாரி ஒரு ஒரு ரோபோ
ஆ நம ஆமா தோழி ஆமா தோழி நம்ம வந்து வேலய வந்து ந்து சிக்கனப்படுத்துறதுக்கு நம்மளோட எப்டி சொல்ற உடல் வந்து வேல செய்ய விடாம பாதுகாத்துக்கிட்டு உக்காந்துட்டுருக்கோ அது பண்ணக்கூடாது நம்ம எந்திரிச்சு எதா இருந்தாலு அப்போதா நம்ம ஒரு ஒடம்புக்கே நமக்கு ஒரு சக்தி கேடைக்கு கிற மாரி ஒரு உடற்பயிற்சி செய்யற மாரிதானே அதெல்லாமே சாப்பிடற எடத்துல நீங்க சொன்ன மார அந்த கழிவுகள எடுத்து வெச்சுட்டு அ நார்மலா தட்ட வாஷ் பண்ணி போடுறதுக்கே நல்லா இருக்கு ஆனா நம்ம பசங்க அதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படியே கொண்டு போய் போட்டுருவாங்க அப்ப வீட்ல இருந்து நம்ம கொண்டு வரணு வெளியில போறப்பய்யு நம்ம கொண்டு வரணு எங்க இருந்து மாற்றோம்னா நம்மளிட்ட இருந்துதா மாற்றோ வரணு தோழி
ஆமா அதுவு இல்லாம கொட்டிட்டோன் பாத்தீங்கன்னா அந்த உடனே போலீஸு யாராவது உடனே ரோட் ட்ல இருந்து போட்டோனா உடனே வந்துருவாங்க ஆஹ் உடனே பஃைன் கட்டுறாங்க அந்த மாதிரி வீடுகள்லயும் வந்து அவங்க வந்து ஒரு ஆஹ் ஒரு விழிப்புணர்மா வந்து குடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் படிச்சவங்க தெரியும் படிக்காதவங்களுக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது ஆனா சுத்தமா இருக்கணும்னு தெரியும் ஆனாலும் இந்த மாதிரி வந்து பிரிச்சு இது பண்ணணும்னு ஒரு சிலருக்கு தெரியாது அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வோ ஒரு நாடகம் ஆங்கவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மேடையில வந்து எங்க வீதிகள்ல மக்க மள் கூடுறாங்களோ அந்த இடத்துல அந்த மாதிரி செஞ்சாவே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும்ு நினைக்கிறேன்
கண்டிப்பா துளி கண்டிப்பா உம்
மத்தபடி இந்த மருத்துவ முனைகள் மருத்துவமனைகள் இல்லாம கூட மத்த இடத்துக்குலல்ல இருந்து க இந்த லெதர் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா லெதரு பிளாஸ்டிக்கு அப்புறம் தொழிற்சாலைகள் ஆமா ஆமா அந்த தொழிற்சாலைகளுமே வந்து ஒரு சிலர் பிரிச்சு பிரிச்சு போடுறாங்க ஆனா எல்லாரும் வந்து பிரிச்சு போடுறதில் ஏன்னா உலோகங்கள் தனியா போடணும் நெகிழ தனியா போடணும் பேப்பர் தனியா போடணும் அது மாதிரி இந்த ஒண்ணு ஒண்ணும் போட்டிருக்க இருக்கும் போோதுதான் வந்து அது நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றமா இருக்குன்னு ந நினைக்கிறேன் ஏன்னா அஹ் அந்த மா மாமோன் வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம மத்தவங்க மாற்றம் காண்றதுக்கு முன்னா நம்ம கிட்ட ஒரு மா
இருக்கணும் ஆஹ் இருக்கணும் தழி நம்மல இருந்து மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது நடக்கும்
உங்களோட பேசுினதுக்கு போ நேரமே தெரியல இந்த உரையாடலுக்காக நன்றி
நன்றி தோழி நன்றி தோழி உங்கள்கிட்ட பேசுினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நன்றி தோழி நன்றி